ஆ
ஆ எப்டி இருக்கடா
நல்லா இருக்குங்க
சாப்டியா
ஆஹ சாப்டாங்க
சேர் சேர் வேலைக்கு கிளம்பிட்டியா வீட்ல இருக்கியா
இல்ல நான் உங்களுக்கு வந்து வேல வந்தா தான் இல்லல்லாம் வீட்லதான் இருப்ப
ஆ அந்த பந்தல் போட்டுட்டுலாம் இருந்தியே அந்த வேலை என்னாச்சு
அது வந்து இப்பத்திக்கி வீட்ல கொஞ்சோ பிரச்சனை இருந்தாலும் அது எப்பனா ஒரு டைம் தான் வரும் அவங்க கூப்பிடறத பொருத்து ஏன்னா நம்மளே போய் இருந்தாலும் வந்து அவங்க கூப்பிட மாட்டறாங்க
இம் உம்
அதனா நம்ம இது பண்றது
இப்ப சுத்தமா யாருமே அதை நடத்துறதே இல்லையா
பசங்க அது வாடகைக்கு போய்டுறது
ஓ சேரி சேரி இதுவ அந்த மிஷின் எலாம் வச்சிருந்தியே பிரிண்டிங் மிஷின் அதெல்லாம் என்னாச்சு
இல்ல அதெல்லா வந்து அப்பயே கொடுத்தாச்சு
வித்துட்டீங்களா
ஆ அதெல்லாம் அப்பே வித்தாச்சு
ஓ ஹொ சரி சரிடா ஒயிப் வேலைக்கு போயிட்டாங்களா
ஏ அவங்கள விட்டு வந்து ஒரு ஒன்றரை மண்நேரம் ஆகுது
இம் உம் உம் சேரி சேரி அப்பா என்ன பண்றாரு தூங்குறாரா
இப்பதான் ஒரு கால் அவர்க்கு முன்னாடி டி வி பாத்திருந்தாரு
உம்
சாப்ட்டு மாத்திரப்போட்டு தூங்க போறாரு
சேரி சரிடா ஆர்த்தி பாப்பா பாக்குறியா எப்டி இருக்கா
தூக்க சொல்லு உம் இப்ப கூட விளாடிட் தாந்தே இது ஒலும் கை தா வந்த அளாடி அமுக்குள்ள போய்னு எப்டி வீட்ல இருக்கெங் எல்லாரி மர்ட்டிக்கிது ஒரே ஆளா தனியாளா எங்கப்பால இர்ந்து எல்லா ரியு
உம் உம்
அஹ்
நா கூட நாத்திக்கிழமதா போய் பாத்தே ஒர்ரே ஆட்டோ வீட்ல
ரொம்ப அமுக்கு அதுலயே மாம கிட்ட தவ்ளோவோவோ அட்டாச்மெண்ட்டு யா வீட்டோடு
உம் உம் உம் ஆமா அவங்களுக்தா கொழந்தன்னா கொழந்தனா ரொம்ப புடிக்குல்ல ச்சேரி ச்சேரி வேற எது வேல இல்லியா
கால் வலிக்குது போலான் பாத்தா வேற எதுவ் வேல வரல வேலை வந்தா போற்னுபத்தா எந்தா நேத்து அததா வண்டில இரு கீழே விழ்ந்துட்டேல்ல
ஆமா ஆமா அது மருதுனா போய் வாங்கி சாப்ட வேண்டிதன்ன
காலுட தெர்லு அப்டியே வுட்ட இப்பத்திக்கி இதுவு போட்ரு தய்லும் போட்ருக்க
ம் ம்
பேசா அப்டின்னா சுலுக்கு தா லைட்டா இருக்கு இப்பு கொஞ்சு ரெஸ்ட்டு குடுக்லாம் பாத்தா வீட்லருக்கு ரெ்டே குடுக்க மாட்டாங் ச்சும்மா ச்சும்மா கூப்ட்டா அங்கங்க இங்க போ அங்க போ மேலந்து கீழ இறங்கு கீழந்து மேல போ கால் வலில கூட விட மாட்றாங்ளக்
சொல்லு இந்த மாரி கால் அடிப்பட்டுர்ச்சி வலிக்கிது அப்டின்னு
சேரி இப்பதா மேல வந்தே இப்பத்திக்கு ஒரு வேளைக் முடிச்ட்டே அதனால கூப்புல்ல
இது பெரியம்மா கிட்ட ஒரு தாய்ல ஒண்ணு இருக்குடா அவ்ங் அந்த அண்ணா ஹாஸ்பிட்டல் போவாங்கல்ல அவ்ங்ளுக்கு இதே போல்தா கால் வீங்கின ப்ரச்சனல்லா இருந்தது அவங்ககிட்ட ஒரு தய்லோ இருக்கு அத வாங்கி தேச்சு பாரு சரியாயிர்து இங்க கூட மாப்
இல்ல இதுப் சுளுக்கு பூச்சிக்கிச்சு இது ச்சரி ஓக் கே அப்டியா ச்சேரி நா ட்ரை பண்ணி பாக்கற அப்பற்மா போய் வாங்குறே
இங்க கூட மாமா ஒரு முற பஸ்ஸுல இச்சிக்கிட்டாரு ஒ அப்போ அம் மா அத தைய்லதா எத்துன் வந்தாங்க அத தே்ச்சு விட்டதுக்கப்றோ கொஞ்சு வழியில்லா ஆ வழி இல்லா பரவால்ல அப்டின் சொன்னாரு
இப்ப இருக்கா இங்க
ஆ அங்க பெரியமா கிட்ட தா இர்க்கோ
ச்செர் நா வாங்கறை கேட்டு
ம் ருக்கு நல்லா வலி கேக்குது அவ்ங்களு கொஞ்ச நாளா அந்த வெரிகோஸ் ப்ரச்சனைனாலப் போய்னு வந்துன் தாங்கல்ல இப்பு கொஞ்சோ பரவால்ல சொல்ட்டு அந்த தைய்லோ வலிச்சா அந்த தைய்ல தா யூஸ் பண்ணிக்கிறாங்ளா
இ யாத்
ம் ஆமா ன்னா சம்யல்
புள்ளியாவரு அவிச்சு முட்டே
ச்சேரி ச்சேரி காலைய்ல
காய்லு டிஃபன் டிஃபன்ன தா சொன்ன டிஃபன்னு
கடைல வாங்கிட்டீங்ளா
ஆ ஆமா புரி
ஆ ச்சேரி ச்செரிடா நா எதுமே செய்வேல அப்டியே விட்ட
ஈவ்ப்பாமா கடைய்லே வெட்டிதோரா
கடைய்ல வாங்ல தம்பிக்கி நாங்கு ரெண்டு பேரு காஃபி குடிச்சிட்டோ நா எழுந்ததே ஒன்பது மணிக்குதா எழுந்தே எழுந்து ரெண்டு பேருக்கும் ஆமா ரெண்டு பே காஃபி குடிச்சிட்டு தம்பிக்கி வாழப்பழோ பாலு முட்ட குத்துட்டே
ஆ
அப்புறம் அவுங்க ரெண்டு பேரும் கெளம்பி போயிட்டாங்க
பனியாரத்துக்கு
மதியத்துக்கு த இனிம தான் செய்யணும் அரிசி ஊற வச்சிருக்கேன் சாம்பாரு பொறியல் அந்தாக்குல எதனா ஒன்னு செய்யணும்
ஆ மாமா இப்ப எங்க வேல செய்றாரு
மாமாக்கு இப்போதைக்கு எதுவும் சைட் எதுவும் வரல வெயிட் பண்ணிருந்தா இருக்குறாங்க ஃபைல் ஒன்னு மட்டும் முடிச்சு குடுத்துருக்காரு ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவுங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் மாரி முடிச்சு குடு ப்பாங்கல்ல
ஆமா
ஆ அந்த மாதிரி ஒரு ஃபைல் முடிச்சு குடுத்துருக்காரு அதுக்கு மட்டும் இன்னும் பேமெண்ட் வரல
உம்
ஆமா அடுத்ததா நீ உங்ககிட்ட கூட சொல்லிருந்தாருல அந்த ஆந்திரா ப்ராஜெக்ட்டு
அடுத்த மாசம்
ஆமா அது எலெக்க்ஷன்னு ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புற தான் ஆரம்பிப்பாங்க அப்படின் சொல்லிருக்காங்க
முடிஞ்சதுக்கு அப்புறந்தானா அது எப்டி கன்ஃபார்மா
கன்ஃபார்ம் தா சொல்றாரு என்ன எலெக்ஷனுக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க
ஆ
அப்டி இல்லன்னா இங்க வேற எதுனா ஸ்டார்ட் பண்ணா கூட உனக்கு சொல்ல சொல்லிருக்கே அதுக்குள்ள அவருக்கே இப்ப எதுவு இல்லடா இப்போ எலெக்ஷன் வந்துட்டது அந்த வேலைங்கள பண்ணதுனால அப்டியே இந்த ஏரி வேல அதெல்லா அப்டியே நிறுத்தி வச்சுட்டாங்கடா அவரே இப்போ ரெண்டு மாசமா எதுவுமே வேல இல்லாம தா இருக்காரு
அப்டியா புரியுது புரியது டே உனக்கே தெரியு வேல எந்தனால சுத்தி இருக்கு யாரு வந்து ஒரு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சட்டாங்க வொய்ஃப் இவ போயிட்டு ஆமா அதாவது என்ன இவங்க போற ஒய்ஃபே போறாங்க இவ போக மாட்றாங்க இவங்க கே மாட்றாங்க அதனால தா அப்டி இருக்காங்கன்ன சொல்லிட்டு அவங்கள ஒரு மாரி பண்றாங்க அம்மா கூட அதா சொ சொன்னாங்க ஏமா நீ வேலைக்கு போற உ புருஷடமா அப்டின்னு அப்டின்றாங்க
ம் ம் இருடா நானு சொல்லிந்தான்டாருக்கே மாமா கிட்ட அவரு இல்ல நா வந்தா சொல்லாம இருப் இப்பனா நானே ரெண்டு மாசமா வீட்ல தானே இருக்கே இந்த எலக்ஷன்றனால அப்டியே உனக் உனக்கு தெரியுல்ல ஆட்சி மாறிச்சுன்னா அப்டியே நிறுத்திருவாங்கல்ல அதனால எதுவுமே இப்போதி க்கி யாரு ஆரம்பிக்கல புதுசா எந்த ஆட்சி வருதோ அப்ப பாத்துக்கலா அப்டின்னு சொல்லிட்டு ரெண்டு மாசமா நிறுத் நிறுத்திட்டாங்க எல்லாத்தையுமே
ம் புரியிது
ஆமா இங்க கண்டிப்பேடி ஏரியில கூட எத்துன் தா இருந்தாங்க அப்புற எல்லாத்தையுமே பிஃப்ரவரி மாசமே வந்து எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க யாருக்குமே எதுவுமே எத்துன்னு போறதே இல்ல
ஓ
நான் தா என்னடா தூங்கிட்டியா
இல்ல இல்ல கேட்டுட்டு இருக்கே
செரி செரி வந்தா சொல்ல சொல்றே மாமா கிட்ட
செரி கண்டிப்பா கண்டிப்பா
ம் நானே எதாச்சு போலாந்தா ட்ரை பண்ணின்னு இருக்கே எங்க கொழந்தைய வச்சுன்னு போ முட்ல வேலைக்கு எங்கயு
வீட்ல அது வேற சொல்லிட்டு இருக்குங்க நீ பாட்டு வீட்ல இருக்க வேலைக்கு எதுனா ஒன்னு போற அவ போய்ட்ருக்கா அப்ப கொழந்தைக்கு எல்லா பண்றீங்க அப்டின்னே நா சொல்லிட்டே அதெல்லா வந்து ஆட்டோமெட்டிக்கா வர்றத்து அத யோசிச்சுன்னு நம்ம இது பண்ணாம இருந்தா காசுமா வந்துருமா
ஆமா
அவ்ளோ இது பன்னிட்டா இருக்கா
ம் ம்
நானே வெளியே ச்சும்மா கேட்டுட்தா இருக்கே பாப்போ
அதெல்லா கடவுள் கொடுக்குறது நம்ம எதுவு பண்ண முடியாது
இல்ல அது கண்டிப்பா அத சொல்றத்தா
ஆமா ஆமா நீயு அப்டே எதனா ட்ரை பண்ணிப்ப இந்த ராப்பிடோல்லா ஓட்டின்ந்தியே என்னா ஆச்சு
புள்ளோட்டு எது அவ்லா மொக்கா
ஆ இது அப்பனா அப்பாத் அந்த எ இது இ பைக் எடுத்துக் வேன்டிதன ஆ
பைக்கா தர மாட்டாரு ப்ளூ பை பாத்தீன்னா அவுரு மாமா எத்துக்கு போறாரு நா கேட்டா என்கிட்ட வர் பே வேற ஒரு மாரி சொல்றாரு அவரு சொல்றதே பாத்தீங்கன்னா ராங்கு ராங்கா சொல்றாரு அவரு எப்டி சொல்றாரு னா பெட்ரோல் செலவாவு அப்டி செலவாவு அப்டின்ட்டாரு ஆனா மாமாக்கு நேத்து ஒ ரெண் நாளா அவர் தா ஏத்னு போய்ட்ருக்காரு கேட்டா அவ்ரு பெட் ட்ரோல்ல இது வண்டி வந்து இதுவாது சொல்ட்டு அவருகிட்ட குடுத்துர்றாரு
நா சொல்றே நா வண்டிக்கு நா பாத்துக்கிறே பெட்ரோல் கூட சொல்லுக நா பாத் துக்றே அப்டின்றா அவர் கேக்க மாட்று
ம்ம் அது இருந்தா வச்சு இ பண்லால
அதுயு அவரு பண்ண மாட்றாரு புரிஞ்சுக்க மாட்டாரு இப்ப நா கேட்ப அவரு ஐடி வேல போறாரு அவ்ரு வே அவ்ரு வேலைக் அந்த வண்டிய எத்தன்னு போலாமே எதுக்கு இந்த வண்டிய எத்துன் போறே நம்ப கேக்லா ஆனா அவர் தப்பா புரிஞ்சுப்பார் அது
ஓ ஓ ஆமா அப்றோ தேவலாம பிரச்சன வரு
ம் ஆல்ரெடி அவரு சும்மா இதுக்கிட்டாலே அதல்லா ப்ரச்சன பண்ணிட்டே இர்க்கற்து புரிஞ்சுக்கறவங்க கிட்ட நம்ம போய் சொல்லலா சண்டை போறோ நினைக்குறவங்க கிட்ட போய் நம்ம என்னத்த சொல்றது ஒண்ணு சொல்ல முடியாது எது சொன்னாலு தப்பாதா புரியு அவுங்களுக்கு
சரி சரி விடு விடு
இவுளு அதா சொல்றா இது இல்ல இவுளு அதா சொல்றா கே போய் கேக்காத் தேவ் இல்லாம
அவ தர்னுன்ச்சா தந்துருக்லா விடு அவர் மனசுல வச்சிருக்ல தெரி ல அதனால நி போய் கேட்டு உன்ன நீயே அசிங்க பத்திக்காத அப்டின்ட்டா அதுக்கு மேல நம் நம்ம என்ன பண்ண முடியு அதுக்கு மேல நா சைலண்ட்டா வுட்டே நா எதும் கேக்குறது இல்ல
ம்
வீட்ல எதனா கேட்டா கூட நா பண்றது
ஆமா
அவர் படிதா அவ்ளவ் போறது கெடையாது அவர் சும்மா சும்மா அந்த எல்லார்கிட்டயு நல்லா இருக்கார் நா போனா மூஞ்ச ஒரு மாரி காட்ராரு அப்றோ எங்கருந்து போறது அந்த பக்கோ
யார் அப்பாவா
ம் அவரேதா ஏ கிட்ட மட்டு இல்ல இவ கிட்ட அவ்டிதா காட்ரது
ம் அம்மா
அம்மா நார்மலதா இருக்கு நா அதனாலதா அம்மாவ போட்டு கத்துறது கெடையாது அம்மா எங்ககிட்ட ஏகிட்டயு ஏ ஒய்ஃப்கு நல்லா பேசு பேச சொல்ட்டு போட்டு நல்லா கத்துறாரு
ம்
எங்ககிட்ட பேசுனத்துனால
ம்
சரி விடு எல்லா சரியாயிடு அதெல்லா எதுவு மனசுல எல்லா எதுவு
இல்ல இல்ல அதனாலதா நா வந்து டீல்ல உட்டே நா யோசிச்சன யோசிச்சுனே இருக் ஹலோ நம்ளுக்கு ஆயரத்தெட்டு வேல இருக்குல்ல நம்ளுக்கு இன்னாப்போ கொழந்த இல்லாமயே இவ்ளோ பிரச்சன போயிட்ருக்கு
ம்
சொல்ல வந்தா அதுக்கப்றோ அதெல்லா பிரச்சன பாக்கட்டுமே கொழந்தைக் செலவு இருக்கு இவ்ளோ இருக்கு
ஆமா ஆமா சேர் இருடா ஒரு டூ மினிட்ஸ்டா எனம்மோ மாமா கால் பண்றாரு நா கட் பண்ட்டு கூப்பறே இப்பவே
ஆ சேர்
ம்